சொல்லுங்க.
ஆ நல்லார்க்கிங்ளா?
நல்லார்க்கம் தோழி நீங்க எப்
ஆ ஆ நல்லாருக்கந் தோழி. தோழி இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப நம்ம இட்லிக்கு ஊற வெப்போ இல்லையா?
ஆ சொல்லுங்க தோழி?
அ இட்லி இட்லிக்கி நம்ம மாவு அரைக்கிறதுக்கு அரிசி ஊற வெப்போ இல்லையா?
அ நீங்க பேசறது எனக்கு ரொம்ப ஸ்லோவா கேக்குது.
அப்டிங்ளா இட்லி அ இட்லி அரிசிய நம்ம வீட்ல இட்லி அரிசி ஊற வெப்போ இல்ல
ஆமாங் தோழி சொல்லுங்க‌.
அ அத பத்தியன ஒரு சில அ சந்தேகங்கள எனக் சொன்னீங்கனா நல்லாருக்கும்.
ஆஹா இட்லிக்கு வந்து நீங்க எவ்ளோக்கு எவ்ளோ உளுந்து சேப்பீங்க?
ஆ நா அதாவது இப்ப நா நாங்க வந்து த்துப்பு தனி குடித்தனம் அப்டின்றதுனால நானும் என்னோட கணவர் இரண்டு என்னோட குழந்தைங்க ரெண்டு பேரு ஆ அவ்ளோதா அதுனால நா வந்து எ ப்புமே கம்மியாதா பயன்படுத்துவே ஆ அப்ப பாத்தீங்க அப்டின்னா க்கா ம் ம் ம் நா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ மாவு அர ப்பந் தோழி நா அரச்சு நா எப்பயுமே நா வெக்க மாட்டே வெச்சு நா பயன்படுத்தவே மாட்டே ஏனா கொழந்தைங்க சின்ன பிள்ளைங்கன்றதுனால
ம்.
ஆ எ எ ரண்டு நாளைக்கி ஒரு தடவ பயன்படுத்துவே.
ம்.
ஆவ் அதிகபட்சம் ஒரு நாலு டம் டம்ப்ளர் கணக்கு தாங் தோழி நா எடுத்து ப்ப ஏனா எனக்கு அதுதா மெஷர்மெண்ட் சரியா எனக்கு தெரியு.
ம் கரெட்தா. நீங்க நாலு டம்ளர் இப்ப எடுக்கறீங்கனா ஒரு டீ குடிக்கிற நம்ளோட டம்ளர் ஓகேங்ளா? அந்த அதுல வந்து ஒரு ம் எரநூறு கிராம் புடிக்குங்ளா?
ஆ கண்டிப்பா எரநூறு எரநூறு கிராம் புடிக்கு.
எரநூறு பிடிக்கு. அப்ப அந்த டம்ளர்லயே நீங்க எத்தன பங்கு உளுந்து போடுவீங்க எத்தன பங்கு அரிசி க்கி எத்தன பங்கு உளுந்து போடுவீங்க?
இல்ல அதாவது இப்ப அதுல நாலு டம்ளர் நா வந்து அரிசி எடுக்கறே அப்டின்னாக்கா அ இத விட ச் ஒரு குட்டி டம்ப்ளர் ஒன்னு வெச்சிருக்கே அதல ஒரு இது நா உளுந்து போடுவே.
ஆ அப்டே போட்டீங்கன்னா மெஷர்மென்ட் கரெக்டா வராது. நீங்க இப்ப வந்து நாலு டம்ளர் அரிசி ஆ இட்லி அரிசி ஆகட்டு ரேஷன் அரிஸ் சியாகட்டு நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தற அரிசியாகட்டு எதா இருந்தாலுமே நாளுக்கு வந்து ஒரு பங்கு உளுந்து போட்டீங்கன்னா தா இட்லி வந்து ரொம்ப சாஃப்டா வரு.
ம் ம்.
நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து இதுதா கரெக்டான மெஷர்மெண்ட்ல இருக்கு அஞ்சுக்கு ஒண்ணு போட்டீங்கன்னா கொஞ்சோ ஹார்ட் ஆயிரு இட்லி தோசை எல்லா நல்லா இருக்கு ஆனா
ஹோ
ஆஹ் இட்லிக்கு மட்டு வந்து அஞ்சு நாலுக்கு ஒண்ணு ஓகேங்களா எப்பவுமே கொஞ்சோ அதோட வெந்தயோ அப்படி நீங்க உளுந்து சேக்கலேனா சோயா விப்பாங்க சோயா சாப்டுவீங்களா உடம்புக்கு சோயா ரொம்ப நல்லா நல்லது கடைகங்ல இட்லி இட்லிக்கு போட்ற சோயா சோயா பீன்ஸ் இருக்கு இல்லிங்ளா ஆமா ஒயிட் கலர்ல இருக்கு சோயா பீன்ஸ்
ஓ சரி சோயா பீன்ஸுங்களா சரி
அதுவொன்னு இப்ப நா இப்பதா யூஸ் பண்ணிருக்கே இப்ப ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி அதை நா யூஸ் பண்ணே சோயாபீன்ஸ் அத வந்து நா நெறய வீடியோஸ் பாத்த சோயாபீன்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்டின் சொன்னாங்க
செரிங்க தோழி
அதனாலதா நா நானு கொழந்தைங்க இருக்கனால சோயால்லா யூஸ் பண்ண வேண்டா அப்டின்னு பாத்த ஆனா அந்த பீன்ஸ் வெத வந்து ரொம்ப நல்லதாமா அதனால அதுல நெறய புரோட்டீன்னல்லா இருக்கனால நா அதை எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி உளுந்த வந்து கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு அந்த ஒரு டம்ளர் உளுந்துனா ஒரு கால் வாசி கம்மி பண்ணிட்டு கால் டம்ளர் வந்து இந்த சோயா பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா அதையு சேர்த்தி ஊற வச்சுட்டே உளுந்து சோயா வெந்தயோ இது மூணையு தனியா ஊற வெச்சு டு இட்லிக்கு வந்து ரெண்டு டம்ளர் அ எ ரேஷன் அரிசி ஒரு டம்ளர் வந்து‌ இ ட்லி அரிசி ஒரு டம்ளர் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ரோலா அந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி
ஓ நீங்க வந்து மூணு அரிசி மூணு அரிசி மூணு அரிசி கலந்து போடுவீங்களா
இருந்தா மூணு கலந்து போடுவ இல்லனா சாப்பாட்டு அரிசி இருந்ததுன்னா அதே போட்டுருவே ரேஷன் அரிசி இருந்ததுன்னா அதயே போட்டுருவே
ஓ அப்படிங்ளா
ஆஹ் எப்டி நீங்க நாளுக்கு ஒண்ணு போட்டீங்கன்னாலு சூப்பரா வரும் இட்லி ஆனா
ஆ ஆ இல்ல இப்ப நா வந்து நீங்க சொல்ற மாதிரி நா வந்து அந்த பெரிய டம்ளர் இருக்குல்லையா அந்த டம்பரால நா வந்துங்க அ நா நாலு டம்பர் அரிசி போட் டு ஒரு டம்ளர் உளுந்து போட்ட தோழிஷ் ஆனா வந்து பத் தீங்கனா எனக்கு இட்லி வந்து ரொம்போ அ ரொம்ப வந்து எப்டி சொல்றது துணியோடையே ஒட்டிகிது
துனியோடையே ஒட்டிக்கிதுங்களா கொஞ்சோ வெந்தயோ சேத்துக்கோங்க அதுல
இல்ல இல்ல அது நா எப்பயுமே இட்லி சுட வெந்தயோ சேர்த்துதா ஊற வெப் பே வெந்தயம் அப்பறம் ஆ இது எல்லா சேத்துதா போடுவே
சொல்றது ரொம்ப வந்து இட்லி கொல கொலன்ருக்கு மாதிரி இருக்கு எனக்கு அந்த அத நீங்க சொன்ன மெஷர்மெண்ட்ல நா ட்ரை பண்ணுணே
ம்
ஆ எனக்கு வந்து அது சரியா எனக்கு வராத மாதிரி நா ஃபீல் பண்றே அதாவது இப்போ இப்ப நா சொன்னேன்ல்லையா இந்த நாலு டம்ளர் அரிசிக்கி கொஞ்சோ வென் கொஞ்சோ
வந்து நல்லா உளுந்து ஆகுற உளுந்து வாங்கிருப்பீங்க
ஆ அம்மன் உளுந்து இருக்கு இல்லயா நா அதுதா பயன்படுத்
அப்பா உளுந்த வந்து கொஞ்சோ கம்மி பண்ணிக்கோங்க உளுந்த வந்து கொஞ்சோ கம்மி பண்ணிக்கோங் கம்மி பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சோ ஈக்குவலா கரெட்டா வரு
ஆ ஆமா தோழி இப்ப நாலு டம்ளர் நா அரிசி எடுக்குறே இல்லயா அந்த நாலு டம்ளர் அரிசிக்கி அந்த ஒரு டம்ளர் அதாவுது நா ஒரு வ உளுந்து எடுக்கலன் சொன்னேலய ஒரு டம்ளரு அந்த டம்ளரால நா எடுக்கக்கூடிய ரெண்டு டம்ளர் அ ஒரு டம்ளருக்கு இப்ப அரிசியோட ஒரு டம்ளரு உளுந்தோடய ஒரு டம்ளர் அப்டினாக்கா நா அரிசி டம்ளர்ல ரெண்டு டம்ளர் போடலா
ம் ஹூம் ம் ஓ அப்டி சொல்ற போட்றீங்க அப்ப உளுந்து வந்து கொஞ்சோ ரொம்பவுமே கம்மியா தா போடுற மாறி இருக்கு
ஆமா அப்டிதா எடுத்துக்கிறே
அது இட்லி நல்லா இருக்குங்ளா அப்போ
நல்லா இருக்கு அதுதா இப்போ எனக்கு இட்லி வந்து எங்க வீட்ல எப்போதுமே நல்லா சாஃப்டா இருக்கு நா வந்து சேத்துக்குடிய இது வந்து பாத்தீங்ன்னா இதுதா சேத்துப்பே உளுந்து இது ஆ வெந்தயம் கொஞ்சோ இட்லி இட்லி அரிசி ஒரு ரெண்டு டம் இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் ரேஷ ன் அரிசி அப்டி கலந்து போட்டுப்பே ஆ அந்த மாறிதா நா எப்பயுமே கலந்து போடுவே அப்டி இல்லனாக்கா ஆ இட்லி அரி சி இருந்ததுனா இட்லி அரிசி போட்டுப்பே ரேஷன் அரிசி மட்டு போட்டு நா பண்ணுனது இல்ல ஏன்னா சரியா எனக்கு வர மாட்டேங்குதுன்ற மாறி நா பீல் பண்றே அதனால நா அத மட்டு கண்டினியூ இன்னு பண்ணல
ம்
இ இதுதா நா ப நா பயன்படுத்துற முறை எ இட்லிக்கி அ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் போட்டே அப்டின்னா ரொம்ப கொழ கொழனு வந்துருது
இந்த டைம் நா சம்ம செஞ்சிருந்த மாவு ரொம்ப நல்லா இருந்தது அந்த சோயாவோட ஆ சோயானா லயா இருக்கட்டு என்னன் தெரில ஆனா அது நல்லா இனுமே நல்லா சாஃப்டா இருந்தது எப் போமே நாளுக்கு ஒன்னே நொம் ரொம்ப சாஃப்டா இருக்கு
இல்ல நீ எக்குற
இந்த டைம் தோச் சயுமே நல்லா ஸ்க்ரு ஆ க்ரிஸ்பியா நல்லா இருந்தது இட்லியு நல்லா இருந்தது
இல்ல அந்த மெஷர்மெண்ட்டே திருப்ப எனக்கு சொல்றீங்ளா நாலு டம்ளர் அரிசி ஒரு டம்ர் உளுந்து போட்டீங்ளா
ஆ அ சோயா சேக் ற மாதிரி இருந்தா ஆ ஒரு முக்கால் டம்ளர் உளுந்து கால் டம்ளர் சோயா கொஞ்சோ வெந்தயோ
ஓ செரி செரி அது வந்து சோயா வந்து கால் டம்ளர் போடணு
சோயானா நீங்க கடைல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க இட்லிக்கு போட்ற சோயாபீன்ஸ் ஓகேங்ளா
இப்ப இட்லிக்கு போட்ற சோயாபீன்ஸ்னா கடைகள்ள கெடைக்குங்ளா
ஆ நம்ம நார்மலா மீன் மெக்கரு சொல்லுவோல அது கெடயாது அதுக்குள்ள இருந்து எடுப்பாங்க அந்த பருப்பு
ஓ சரி சரி சரி அ அந்த வெள்ள கலர்ல இருக்கு அத கூட வந்து நம்ம வந்து சுண்டல் கூட பண்ணி சாப்டுவோ அப்டிதானே
ஹா அது வேக வச்சு சாப்புடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல அது தட்டப்பயிர் மாதிரி இருக்கு
ஆ கரெக்ட்டு கரெக்ட் அதுதா சுண்டல் பண்ணி சாப்பிடுவாங்க அது நா நீங்க சொல்லக் கூடியது அதுதா
அது சாப்பலாங்களா அப்டி வேக வச்சு
ஆ ஆமா உங்களுக்கு உங்கள்ட்ட கையில இருந்தது அப்டின்னா எனக்கு கண்டிப்பா அத ஃபோட்டோ எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் அனுப்புங்க தோழி
ஆ நா கண்டிப்பா அனுப்
து அத வந்து நா கன்ஃபார்ம் மட்டு உங்களுக்கு நா பண்ணிற அ என்னகிட்டயுமே இரு க்கு ந நா எப்பவுமே நறைய பருப்பு வாகைகள் வாங்கி வச்சுப்ப ஏன்னா பிள்ளைங்களுக்கு அ மாலை நேரத்துல பாத்தீங்கன்னா கடலைய வேக வச்சு அத சுண்டல் மாரி பண்ணி கொடுக்குறது வழக்கமா வச்சிப்ப அதே மாரி பள்ளிக்கு செல்லும் பொழுது செரி ஆ வேக வச்சு சுண்டல் வச் சு குடுத்த ஏதோ ஒரு சுண்டல் அ நவதானியமா இருக்கட்டு அல்ல பச்சப்பய்ரா இருக்கட்டு அல்லது கொண்டக்கடல இது மாதிரி அ பருப்புவகைகள் எதாவது ஒன்னு செஞ்சு குடுத்துருவ ஏன்னா நம்ம வீட்ல செஞ்சு கொடு த்தா அதிகமா சாப்பட மாட்டாங்க விளையாட்டு போக்குல விட்டுருவாங்க இதுவே அவுங்க வ ப பள்ளிக் போறாங்கன்னா பிள்ளைங்களோட சேந்து சாப்புட்டு‌ வந்துருவாங்க அதனால நா எப்போதுமே நா வந்து அவுங்களுக்கு ரெகுலரா செஞ்சு குடுத்துடுறது யார் நீங்க உங்கள்ட்ட அது இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு அது ஒரு
அ அனுப்புற உங்களுக்கு அனுப்புற
ஆமா தோழி ஆ நா அதுதா அ இப்ப வந்து இப்ப நா அது என்ன பெ பரு ப்புண்றத நா தெரிஞ்சுக்கிட்டன்னா ஆல்ரெடி நா நேத்து தா மாவு அரச்ச எனக்கு இரவுதா மாவு அரைச்ச அதனால எனக்கு வந்து இன்னைக்கு மாவு ஃபுல்லா இருக்கு நாளைக்கு மாவு இருக்கு இப்ப நாளைக்கு இவுக்குதா‌ நா ஊற வப்ப
ஓகே தோழி
நா இப்ப லா ஒரு சில நேரங்களல மறந்துரோ இல்லையா இட்லிக்கு அப்டின்றத நம்ம இந்த மறந்துடுறோ
மறந்துருவோ ஊற வைக்கிறதுக்கு மறந்துருவோ இப்ப ரெடிமேடா அரைக்கிறாங்கல்ல அத நீங்க ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்களா
இந்த பாக்கெட் மாவு வருது இல்லையா அது என்னன்னா அந்த மாவு ரொம்ப புளிச்சு போயிருது தோர் புளிச்சு போய் தா இருக்கு
ஆ அது ஆல்ரெடி கொஞ்சோ வந்து பழையமாவு மிக்ஸ் பண்ணிதான குடுக்குவாங்க அப்ப ஏன்னா புதுமாவு ஒடனே நம்மனால ஆ ச சமைக்க முடியாதனால அவுங்களு அத கொஞ்சோ மிக்ஸ் பண்ணிதா தருவாங்க
ஓ அப்படியா அது என்னன்னு எனக்கு தெரியல நா வந்து ஒரு ரெண்டு தடவ போல வாங்கி சமைச்சிருக்க ஆனா அது என்ன ஆ ஒரு அந்த மாவு நம்ம பிரிச்சு கொட்டும்போதே பாத்தீங்கன்னாக்கா அது வந்து புளிச்ச மாதிரி இருக்கு மாவு
நொற ரொம்ப நொறச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா
அப்டிதா இருக்கு ஆமா அப்டியே நொரச்ச மாதிரி இருக்குது அதனாலயே அத நா அப்டியே தவிர்த்துக்கிட்ட ஏன்னா அ சின்ன பிள்ளைளுக்கு கொடுக்குறோ சோ அதுவே ஏதாச்சு அ பிரச்சன எது பண்ணுச்சுனா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு நா மேக்சிமம் அந்த பாக்கெட் மாவு அப்டின்றதே நா வாங்குறதே கொஞ்சோ அவாய்ட் பண்ணிட்ட எப்புடி எப்போதுமே எங்க வீட் ல ரெண்டு நாளைக்கு ஒரு தடோ நா இட்லி மாவு அரைச்சி வச்சிருவ என பாப்பாவுக்கு வந்து ரெ ரெண்டர வயசாகுது சோ அவுங்களுக் இந்த இட்லிங்கிறது இந்த ஈவினிங் நேர அநைட் நேரத்துலயு சரி இந்த பகலயு சரி கொஞ்சம் காலை உணவு அப்டின்னாக்கா அத அவுங்க விரும்பி சாப்புடுவாங்க மத்தபடி என்னாதா நம்ம சப்பாத்தியா இரு கடு வேற எதுவு செஞ்சி கொடுத்தாலு அவுங்க அவ்ளோவா அத விரும்பி சாப்பட மாட்டாங்க
கரெட்டு தா தோழி நீன்ன அதையவே ஃபாலோ பண்ணுங்க
ஆமா கண்டிப்பா நா அத வது இப்ப நீங்க சொன்ன செய்முறையே நா கண்டிப்பா நான் பயன்படுத்துறே எப்டி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த அழைப்புல நா உங்களுக்கு நிச்சயமா நா தெரியப்படுத்துவேன்
ஆ ஓகே தோழி நன்றி நீங்க கூப்பிடுங்க